சொல்லுங் மேம் ஏதோ வெளிய இருக்கீங்ளாட்ருக்கு ரொம்ப நாய்ஸா இருக்கே
கா வீட்டுல அம்மா தூங்குறாங்களா பேஸ்னா டிஸ்டர்ப் ஆகும்னு வெளிய பால்கனில நின்னுட்டு இருந்தேன்
ஓ பால்க்கனி நிக்க ஆஹ் எப்படி ரோட்டு மேலே வீடா
ஆமா கொஞ்சம் மெயின்ல வீடு அதனால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிரேன் க
ம் ம் அப்ப உங்களுக்கு அங்க ஆஃப்டர்னூன் டைம்ல மார்னிங் டைம்ல தூங்கவே முடியாது ஹ
ஆமா ஆனா எனக்கு வந்துட்டு ஓகே செட் ஆயிடுச்சு நான் தூங்க மாட்டேன்ல ஆப்டர்நூன்ல மோஸ்ட்லி தூங்க மாட்டேன் நைட்
உஹம் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம்ஸ் ஃப்ஸ்டெல்லாம் நைட் ஷிப்ட் போயிட்டு இருக்கு ப்ரமேம் ஒரு கம்பெனிக்கு கேஜிஐஸ் எல்லாம் போயிட்டு இருப்போனா ஹ நாப்டோள் தெரியுள்ள
ஆஹ் ஆமா
அங்க தெலிக்கால தான் இருந்தே
ஓகே
நை் ஷிப்ட்ல போயிட்டு வரும்போது ரோட்டு மேலே தான் வீடு
ஆஹ் இங்கேயும் ஆனா சும்மா உட்கான்டு இருக்க இப்பவே சத்தமெல்லாம் ரொம்ப வரும் ஆனா நான் டிஸ்டர்ப ஆக மாட்டேன் சட்டத்துக்கலா நான் தூங்கிட்டேன் சத்தன்னா எவ்வளோ சத்தம் வந்தாலும் எந்திக்க மாட்டேன்
எம்மா
அதனால எனக்கு தெரிஞ்ச நார்மலாவ எப்ப தூங்கினாலுமே தூங்கிட்டுன்னா சத்தமல்லாம் தெரியாது எனக்கு
கேட்டால கூட எந்துச்சுருவா
ஐயோ அப்டிலாம் இருந்தோனா தூங்கவே முடியாது வீட்லயே யாராச்சு சும்மா பேஸ்னாலே எந்திச்சிருவோம் நாளா யாரு பேஸ்னாலும் நாலா யார் என்ன பேஸ்நாலும் எந்திரிக்க மாட்டேன் நாலா எப் எப்ப எந்திரக்கணுமோ அப்பதான் எந்திரி வேன் காலையில அம்மா காலையில டியூட்டி போயிட்டாங்கனாலே எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் யாரும் இருக்க மாட்டேங் ட்டாங்களா எழுந்திரிக்கிற கஷ்டமா இருக்கும் அலாரம் வச்சு அது வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் கேட்கும் ஆனால் எங்க வீ எனக்கு மட்டும் கேட்காது தூங்குறப்போ அலாரம் அவசர சரமா எழுத்துருச்சி கிளம்புற மாரி இருக்கும் ஸ்கூலுக்கு இனி இப்போ எல்லாருமே கேக்குற நான் வந்துட்டு இங்க ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் கேள்ஸ்சஸ் ஸ்கூல் அங்கபடிச்சன்
ஓகே ஓகே மேம்
உன்னத்தியோட கிளாஸ் ஏ தான் நானும் கிளாஸ்மேட் தான் உன்னத்திக்கு
ஓ ஓகே ரெண்டு பேருமே கிளாஸ்மட்ஸா
நான் அவ கூட சிக்ஸ்துலருந்து படிக்கிறேன்
சிகஸ்தலிருந்து படிக்கிறீங்களா ஓகே க
உம்
நீங்க அஹ் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா உங்க கசின்ஸ் கூடலாம்
ஆஹ் விலையாடுவோம் மேம் ஆக்சுவலா என்னோட ஸ்போர்ட்சு பாத்தீங்கன்னா பாக்சிங்
ஓ
ஹாக்
சும்மா வீட்டுல உக்காட்டு விளையாடுறதுல்லாம் இல்லையா கசின்ஸ் கூட
இல்ல மேம் அந்த மாதிரல்லாம் விளையாட மாட்டேன் நான் வந்து வந்து ஃரீபயர் விளையாடுவேன்
எல்லாரும் ஃப்ரீஃபயர் எல்லா பசங்க சங்கலும் இப்ப இருக்கவங்கல்லாம்
பிஎஸ் போர் வச்சிருக்கேன் அதுல விலையாடுவேன்
ஆஹ் எங்க வீட்டு்ல அத் த்த பசங்க ரெண்டு பேரும் டுவின்ஸ் ஆஹா அதனால அவங்க நான் வந்துட்டு மோஸ்ட்லி அத்த வீட்டுக்கு போயிருவேன் லீவ் டைம்ல போர் அடிக்குனு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு போயிருவேன் அங்க டெய்லி நைட்டு கார்ட் கேம் தான் விளையாவோம் கார்ட்ஸ் டெய்லி நைட்
ஓகே ஓக்
அவங்க எல்லாம் போயிட்டு வருவாங்க வந்துட்டு வந்த உடனே எல்லாம் சாப்புட்டு அஹ் அண்ணாங்க ரெண்டு பேர் அக்கா நானு அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு வருவாங்க
ஓகே ஓகேமா
காடு வெளையாட ஆரம்பிச்சா நைட் மிட் நைட் ஒன் ஆர் டூ ஆயிரு தூங்கருக்கு சின்ன வயசுல இருந்து காடு வெளையாண்டருக்கேன் எல்லா கேமும் தெரியும் கார்ட்ஸ்ல சே ரொம்ப சின்ன வயசுல இருந்து பேஃமிலியே எல்லார் காட்ஸ்லேயே ஊரி போனவங்க எங்க வீட்ல எல்லாருமே கார்ட்ஸ் வெளையாடுறதுனால ஆஹ் கார்டேதான் ஃபுல்லா இல்லன்னா நேம் பிளேஸ் திங்ஸ் அந்த மாரி வெளையாடுவோம் இல்லனா யூடியூப் ல கெஸ்டஸ் சேலஞ்ச் போட்டு விளையாடுவோம் அந்த மாதிரி எல்லாரும் இப் பாய நாஎல்லாரும் ஒர்க் போறவங்க நா மட்டும் வீட்ல நல்லா ஜாலியா தூங்கிருவே ஆ நைட் லேட் ஆச்சுன்னா காலைல எந் இருக்கிருக்கு
இதெல்லாம் ஒரு யே இன்னு ஒரு ஃபோர் இயர்ஸ்தா இருக்கும் ஆஹ் அதுக்கப்புற நீங்க தூங்க முடியாது ஒர்க் போகணு
அது அப்ப பாத்து கத்துக்கலாம்
ஆஹ்
போர் இயர்ஸ் இருக்குல
ஆஹ் எந்த காலேஜ் படிக்கிறோமோ அதை பொறுத்துதா
இப்பவுமே காலேஜ் எனக்கு ஆஹ் அதான் சொன்னெல பி எஸ் சி சி ஆர்டிஃபிசியல் இன்டெஜெலியன்ஸ் அண்ட் மிஷன் இல்ல நீங்க உம் ஆமா ஏ ஐ எம் எல் போட்டுட்டு வந்துட்டேன் அட்மிஷன்லாம் காலேஜ் ஜூலை பிப்த் டின்னு சொல்லிருக்காங்க
ஆஹ் பா படிங்க அதுதான் ஃபியூச்சர்ல யூஸ் ஃபுல்லாஇருக்குமா
ஆஹ் எனக்கு அதுதான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அது மேலதான் ஒரு கிரேஸா அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உஹம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் அதுவே ஓகே அப்படிங்கற மாதிரி
நீங்க படிக்கிறதையே அப்படியே பிராக்டிக்கலாக ஏதோ ஒன்று சாட் ஜிபிடியில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பாருங்க
ஆஹ்ஓகே ஓகே ஆஹ்
டிசைன் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற டிசைன் வருறதுன்னா அது பண்ணி பாருங்க சாட்ஜிப்பில ஓகேவா ஆஹ் ஒரு பிராம்ட் ஒரு பிராம் டைப் பண்ணாதான் வரன்னு இல்லை நம்மளுக்கே தெரியும் இந்த இமேஜல வந்து இந்த இந்த மாதிரி டைப் பண்ணம்னா இந்த மாதிரி இமேஜ் ஒர்க் கிரியேட் ஆகும் அப்படின்னு தெரியும் நீங்களே வந்து பண்ணி பாருங்க போன பண்ணி பாருங்க நானும் அப்படிதான் யூஸ் பண்ண மாட்டேன் நானே ஓனா பண்ணிருவேன் ஆமா எந்த இமேஜாலும் நானே ஓனா பண்ணிருவேன் உம்
ஒருடிப் எடிட்டங்லாம் பண்ணி வச்சு
அது ஒரிஜினல் மேம்
ஒரிஜினலா பில்டர் மாதிரி இருந்துச்சா எழுட்டீங்களா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு
இருக்கா ஸ்டிக்கர் வந்து நா சும்மா கேப் கட்ல அந்த மாதிரி பண்ணது உம் அது மட்டும் அது பின்ன முடிய எல்லாம் ஒரிஜினல் தான்ஹ
நான் சும்மா ஒருத்தங்க ஒர்க் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு சும்மா எழு
ஓ என்ன எடிட் பண்ணுவீங்க நீங்கன்னா வீடியோ கிரியேட்டரு மேம் நானு
அப் அப்டியா நா வந்துட்டு இன்னு ஸ்டார்ட் பண்ண என்ன பேஜு உங்களோடது ஓ இப் இப்ப வந்துட்டு ஒருத்தங்க சும்மா கேட்ருக்காங்க இதோ இந்த ஒரு இன்னு ஒரு ஃபோர் மினிட்ஸ் இருக்கு அது முடிச்சுட்டு போலா ஆஹ் யா ஆ ஒருத்தங்க சும்மா இல்ல இப்ப வந்துட்டு இன்ஸ்டா பேஜ்ல இந்த ட்ரெஸ் ஷாப்ஸ்லா இருக்குல்ல அவங்க ஆ ப்ரமோஷன் வீடியோஸ் மாரி ஒருத்தங்க அ வேற ஒரு அக் க்கா எடுக்கறாங்க அவங்க வந்துட்டு எனக்கு ஜ ஸ்ட் எடிட்டிங் மட்டு நீ பண்ணித்தர முடியுமா அப்டின் சொல்லி அந்த அக்கா கேட்ருக்காங்க நீ அ லேப்டாப் கொஞ்ச ரிப்பேரா இருக் க்கா அது கடையில குடுத்துருக்கு அது வரணு எடிட் பண்ணி தரட்டு அவங்களுக்
மேம் எனக்கும் ஏதோ ஃபைல்ஸ் இருந்தா ப்போ நம்ம சைடு தள்ளி விடுங்க நானும்
ஆஹ் சேரி ஓகே நா இன்னு பிகினியர் த ஜஸ்
மேம் என்னோட ஃபாலோவர்ஸ் என்னமோ தௌசண்தா ஆனா ஒரு வீடியோ ப்போ வீடியோக் பாத்தீங்கன்னா லைக் ஸ் பாத்தீங்கனா நைன்ட்டி கே ஒன்லேக் கிட்ட வாங்கிட்டு இருக்கே லைக்ஸு கண்டிப்பா சொல்லித் தரே மேம் உங்களுக்கு இல்லாததா நா நெறைய ப்ரமோஷன் வீடியோதா எடிட் பண் ண்ணி குடுத்துட்ருக்கே ஒரு வீடியோ கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றே
ஓ ஓகே ஓகே நா அவுங்கள்ட்ட சொல்லி வைக்கிறே ஏதாச்சும் வந்துச்
உம் நீங்க குடுங்க ஃபைல் குடுங்க பண்ணித்தறோம்
ஆஹ் செரி ஓகே ஆனா அவங்க அவ் அவங்க எவ்ளவு தருவாங்கன்னு எனக்கு எதுமே தெரியல தெரிஞ்சக்கா
இல்ல மேம் நா ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா நம்ம வாங்க கூடாது அதாவது யாரோ இந்த மாரி ரேண்டமா மெசேஜ் பண்ணி கேப்பாங்கல்ல
ஆஹ் ஆமா அவங்க வந்துட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுமே ஓனா
இல்ல ஓகே மேம்அததா அத அதாவது நான் வந்து யாரிட்ட மணி கலெக்ட் பண்ணுவேனா ஆஹ ரண்டமா யாரோ மெசஜ் பண்ணி கேப் பாங்கள் பண்ணி தரிங்களா அப்டின்ட்டு அவங்க கிட்ட மட்டும் தான் மணி கலெக்ட் பண்ணுவேன்
உம் ஓகே ஓகே ஆஹ சரி
உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணிக்கலாம் மேம் உம் உம்
இவங்கள்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க டெய்லி போஸ்டர்ஸ் போட சொல்லி எல்லாம் அந்த அவங்க வேற ஒரு ஒர்க்
நான் எடி நான் எடிட் பண்ணி தந்துடுறேன் நீங்க போஸ்ட் போட்டுக்கோங்க
ஆஹ் அவங்க அதான் லேப்டாப்க்கு தான் கொஞ்சே சோ நான் பார்த்துட்டுருக்கேன் ஒரு த்ரீ டேஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்களா கடைல குடுத்துருக்கேன் இன்னொன்னு எனக்கு போனும் கரெக்ட் டா ஏபிள் இல்லையா ஆமா அம்மா ஒர்க் போயிட்டாங்கன்னா அம்மாவோட மொபைல் யூஸ் பண்ணிட்டுற்றுக் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் மொபைல் வாங்குறக்கு காலேஜ் போறக்குள்ள தான் வாங்கணும் இப்போ அம்மாவோட மொபைல் தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அம்மாவ போயிட்டாங்கன்னா எங்கிட்ட மொபைலும் இருக்காது அதுக்கு தான் லேப்டாப் மெயினா நான் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ
ஓகே மேம் இது மேம் நான் போன வீக் தான் போய் பாத்துட்டு வந்தேனு நினைக்கிறேன் தேர்டி எயிட் தௌசண் ஒரு லாப் பயங்கரமா கேமிங் லேப் அது வாங்கிக்கோங்க
அப் அப்படியா லேப் சொல்றீங்களா லேப் எங்கிட்ட இருக்கு ஹெச்பியோடதே வச்சிருக்கேன் என்னோடதே இருக்கு அது அதுல இந்த அ சில பட்டஸ் ஒர்க் ஆக மாட்டிக்கதா அதுக்காக கடையில குத்துருக்கு மெயில்யெல்லாம் லாகின் பண்றதா இரு ட வேணு அப்படிங்கறக்காக அது கொடுத்த இருக்கு படி லேப்டாப் எல்லாம் இருக்கு ஓகே ஒகேவா தா இருக் இப்பதான் வந்தது
அசூஸ் இருக்குல அசூஸ்ல வந்து ராக ஏ எஸ் ஏஎஸ் அசூஸ் அது வச்சிருக்கேன் அதுலே ராக்ங்கிற மாடல் வச்சிருக்க கேமிங் லப்
ஓ ஓகே ஓகே உம்
கலர் ஆ ஜிபி லைட் சரியுலா அந்த மாதிரி வச்சிருக்கே
ஓகே ஓகே சார்
எடிட் எலாம் அதுலதான் மேம் பண்ணுவேன்
நான் சொல்றேன் உங்களுக்கு கது
நீங்க குடுங்க நீங்க குடுங்க நான் பைல் வேணா உங்களுக்கு அனுப்ச்சி விடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு டெக்கரேஷனோட ப்ரமோஷன் பண்ணேன்
ஓகே
ஆமா மேம் அவங்களே நீங்களே சாங் சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் இல்லனா நானே போட் இல்லன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ சாங் போட்டுக்குவேன்
ஏய் இன்னுமே எனக்குமே நான் நான் இது சும்மா ஒரு எடிட்டிங் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் ஒரு ஒருத்தோங்களோட டேஸ்ட் ஒரு ஒரு மாரி இருக்கும் என்னோட டேஸ்ட் ஒரு மாரி அவங்களோட
ஆமா மேம்அதாவது நம்ம அப்படி பண்ணும் போது நம்ம அப்படி பண்ணும் போது அவங்களுக்கு என்ன எந்த மாதிரி வேணும்னு நம்ம கேட்டுக்கணும் என்னைக்குமே
ஆஹ் அது ஒண்ணுதான் இன்னும்
எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்றதுக்கு அதுக்கே நாலு மணி நேரம் ஆயிருது மேம் கண்டிப்பா ஓகேவா நான் பண்ற எடிட்டிங்லாம் அந்த மாதிரிதான் நாலு மணிநேரம் ஆயிரும் எக்ஸ்போர்ட் ஆகுறக்கு அரைமணி நேரம் ஆயிரும் அந்த பையில் வந்து இப்ப லாஜன் லஜ பைவ் ஹண்ட்ரட் அம்பி அந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவன் குவாலிட்டி அந்த மாதிரி போ கேட்டல்லாம் வச்சுதான் சேவ் பண்ணுவேன் ஏன்னா திருப்பி அவங்க இத மாத்து அத மாத்துன்னா நான் பண்ண மாட்டேன்
ஆஹ் அவ்வளோ நேர அது எக்ஸ்போர்ட் ஆகுறக்குள்ளயே டைம் ஆயிரும்
அதனால என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு எப்போ எப்படி வேணும் நான் முதலே கேட்டு நோட் பண்ணி வச்சுக்குவேன்
ஆஹ ஓகே ஆஹ சேரி சார் எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு நா நாளைக்கு உங்களுக்கு காண்டக்ட்டு பண்ண வா நாளைக்கு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் நாளைக்கு மார்னிங் நான் கூப்பிடுறேன் நீங்க ஃப்ரீயா இரு அப்பறம் சொல்லங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டுப்புறம் கால் பன்றேன்
ஆஹ ஓகே மேம் ஓகே மேம் ம் ஒகே தாங் கியூ மேம் பாய் குட் நைட்